ஆ கேக்குதுங்க தோழி வணக்கம் தோழி
ஆ
என்ன பண்ணிட்ருக் கிங்க
சும்மா தா தோழி ம் வேலையெல்லா முடிச்ட்டீங்ளா
ஆ ஒன்னு ஒரு வேல பெண்டிங் இருக்கு துணி தொவைக்கனு துணி தொவை கு அது கிட்ட போனாவே கஷ்டமாருக்
ஆ
தொவச்சி அலசி காய போறதுக்குல்ல அ இடுப்பு கொஞ்சோக்கா இடுப்பு வலி வச்சி
ம்
ஃபேமிலி கொஞ்சோ பெரிய ஃபேமிலி மாமியார் மாமனார் நாங்க எங்க பாட்டிமா எல்லா ஒரு ஆ ஆறு பேரு ஏ ஏழு பேர்ருக்கோ
ஆ
தெனமுமே துணி கொ கொஞ்ச அதிகமா சேரு அதா தொவைக்க கொஞ்சோ கஷ்டமாருக்கு
ம்
இதுல போட்டுக்கிறீங்ளா
ஆ மிஷின்ருக்கு நா அந்த அளவுக்கு மிஷினு யூஸ் பண்ண மாட்ட
ம்
ம் கையாலே தொவச்சிருவே நானு எங்க பாப்பா எங்க வீட்டுக்காரவுங்க அவ மூணு பேருதா அதனால எங்களுக்கு கொஞ்சோ கம்மியாருக்குமா நா அதிகமா கையிலயே தொவச்சிருவே இந்த பெச்ஷீட்லா தொவைக்கு போது மட்டுந்தா மிஷின் வந்து யூஸ் பண்ணுவே ஆமா
அத வுடு பாப்பாதெல்லா கொஞ்சோ அழுக்காச்சினா நம்போ மிஷின்ல போட்டா அந்த அளவுக்கு அழுக்கே போகாது
ஆமா
நம்ம என்னாதா கையில தொவச்சாதா நல்லா கிளீனாருக்கு மிஷின்ல போட்டா அழுக்கே போவாது
ஆமாமா சேரி கொழந்தைங்க இங்க வெளையாண்டு அங் வெளையாண்டு ரொம்ப ட்ரெஸ் எல்லா அழுக்காக்கிட்டு வந்துறாங்கல்ல
ஆமாமா
ஆமா அது அவுங்க அதுவா தா கையில தொவச்சாதா கொஞ்சோ கரெக்ட்டாருக்கு
ம் கொழந்தைய விளையாட்றதுக்கு வெளியிலல்லா விட்றீங்ளா
வெளியல எல்லா விட மாட்டோ இப்ப நாங்க தனியா எங்க வீடு பாத்தீங்கனாவே கொஞ்ச தனியா தாருக்கு அதனா ல அங்க உள்ளைக்கே எதுக்க வராண்டாலயே அவுங்க வெளாண்ட்ருவாங்க
ம் ஈவ்னிங் டைம்ல எங்கயாவது வெளியில விளையாட
ஆ எங்கையு கூட்டிட்டுல்லா போ மாட்டே தோழி அங்க கூட்டிட்டு போனோ அப்டினாக்கா ரொம்ப தூரோ போனு பஸ்லா ஏறிதா போனு இங்க பக் கத்திலியேவா அதுவு வெளையாட்ற மாரிலா இல்ல
ம் இல்ல சும்மா விளையாட்றதுனா அ பார்க் மாரி இல்லனா கூட நம்ப வீட்டு பக்கத்துலே பசங்க எதாவது இருந்தா அவுங்க கூட கொஞ்சோ நேரோ விளையாட விட்லா
அவுங் வருவாங்க பள்ளி முடிஞ்ச ஒனே அவுங்க இங்க பாப்பாட வந்து வெளையாடுவாங்க எங்க வீட் டுக்கே வந்து வெளையாடுவாங்க
அ சரிங்க சார் ஏனா கொழந்தைக்கு கொஞ்சோ நல்லாருக்கு தனியா இருந் தனியாருந்தா உங்களுக்கும் கொழந்தைங்கள கொஞ்ச நேர ஃப்ரீ நீங்களு ஃப்ரீயாருக்கலா யாராவது கொஞ்ச நேர வெளையாட்னா பாப்பா கூட வெளையாட்னா
ஆமா ஆமா வருவாங்க பசங்க வந்து வருவாங்க சாயந்தரநேரத்துல வந்து வெளையாண்டுட்ருப்பாங்க பாப்பா கூட
ம் சரிங் சரிங்க சரி
நீங்க வந்து இந்த ஆடு மாடு அதெல்லா வளக்கிறீங்களா தோழி
இல்ல இல்ல இல்ல வளக்கலா அதா எல்லாமே நம்ப நம்போ கஷ்டப்படாம இருக்கணும்னு நெனை ச்சா அதெல்லா கஸ்டோ நம்போ கொஞ்ஜோ கஷ்டப்பட்டு பெய்யணுனு நெனைச்சுட்டா எல்லாமே ஈஸியா பண்ணில்லா நம்மளுக்கு யா அதெல்லா கஷ்டோ மாடு ஆடுல்லா இருந்தா கரெக்டா நம்போ எங்கேயு வெளிலகூட போவமுடியாது வர முடியாது
ஆமா
அத பாத்துக்கறதுனு ஒருத்தர் தனியாருக்கணு இப்ப நம்ம வெளியில எங்கயாவது போயிட்டா அதுக்கு சாப்பாடு போ குடுக்குறதுக்கோ தண்ணி காட்றதுக்கோ யாரு இருக்க மாட்டாங்க அதனால எதுவு ஆ அதெல்லா எதுவு வளக்கல
சரிங்க தோழி சரிங்க தோழி
அ வீட்ல இருக்கிறோ அவ்வளதா ஹவுஸ் ஒய்ஃப சும்மா வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு பசங்கள பாத்துக்கிட்டு
ம்
டைம் கெடைக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு அவ்வளோதா இப்போ மேரேஜுக்கு அப்பறோ ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதே எங்க நம்மளுக்கு நேரமே கெடைக்க மாட்டேங்குது
ஆமா
ம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கு அந்த அது வேற கல்யாணோ ஆனதுக்கப் அப்பறமா எங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட ஏ பேசுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு
ஆமா தோழி
எல்லாருக்கு கொழந்தைங்க ஆயிடுச்சுன்னா கொழந்தைங்கல பாத்துக்கிறதுக்கே நேரோ சரியா போயிடுது
ஆமா
நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது அவுங்களுக்கு வேல இருக்கு அவுங்களுக்கு வேல இருக்கும் போது நமக்கு அ ஃப்ரீயா இரு அப்டின்னு மாத்தி மாத்தி போயி கிது
நம்ம திருமணத்துக்கு அப்பறோ வந் து உங்க நண்பர்கள் எல்லா பாத்து ப அ பாத்து பேசிக்கிறீங்களா இல்ல திருமணத்துக்கப்பறோ பேச்சு வேணு
இன்னு இது வரைக்கும் யாரையுமே பாத்து பேசல இது வரையு ஏழு வருஷோ ஆயிருச்சு
ஆ
போன்ல மட்டு எப்பயாச்சு கான்டாக்ட் பண்றது ஆனா வெவ்வேறு ஊர்ல இருக்கோம் ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு சைடு
ம் ம்
ஒருத்தரு ஆர்காடு ஒருத்தர் திருத்தணி ஒருத்தர் சென்னை அந்த மாத் த்தி மாத்தி இருக்கும் போது மீட் பண்றது அது மாரி வாய்ப்பே இல்ல நம்மளா உருவாக்கியது அது உருவாக்க கூட முடியாது ஏன்னா சூழ்நில நம்ம குடும்ப சூழ்நில அந்த மாரி இருக்குது
ஆ
ஆ வீட்ட பாத்துக்கிறதுக்கு பசங்கள பாத்துக்கிறதுக்குமே சரியா இருக்கு ம்கும் நீங்க மீட் பண்றீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
இல்ல நானு அந்த மாரிதா மீ மீட் பண்ணி பாத்துக்குற அளவுக்கு இல்ல எப்பயாது இப்ப எடையில வந்து என்னோட தோழி வந்து என்னைய வந்து பாத்துட்டு போனாங்க
ஓ
அவ்வளதா அதுக்கப்புறோ இந்த மாரி போன்ல எப்பயாது பேசிக்கிறதோட சரி ம் பாத்து பேசுறோ அப்டிங்கிறது கொஞ்சோ ரொம்ப கம்மிதா
அ ஆமா பாத்து பேசுறது கம்மினு இல்ல அது கெடைக்கவே மாட்டேங்குது வாய்ப்பு மொதல்ல பாத்து பேசிக்கிறதுக்கு
ம் உங்க பள்ளிப் பருவம் கல்லூரி பருவம் எல்லா எப்டி தோழி இருக்கு
ம் ரொம்ப ச சந்தோஷமாதா இருந்துச்சு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லா
ம்
எல்லா உமன்ஸ் காலேஜ்ல படிச்சேங்க அதனால எந்த ஃப் ராப்ளமு இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கலா
ஆ ம்
ஆமா நெறைய பேரும் மேல் படிப்பு படிச்சாங்க நானு ஒரே ஒரு டிகிரியோட முடிச்சுக்கிட்டே
ம்
ம் அம் பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச அவ்ளதா
ஏந்த நீங்க கல்லூரி படிக்கும் போது உங்க தோழிகளோட படம் பாக்க
பி எங்க ஊர் சைடுல இந்த பக்கோ பீச்லா எதுவு கெடையாது கடக்கறல்லாம் எதுவுல்ல ஆனா சினிம தேட்டருக்கு மட்டு போயிருக்கிறோ ஃப்ரெண்ட்ஸோட வா ஆனா லீவ் போ கட்டடிச்சுட்டு போமாட்டோ ஆ ச சாட்டர்டே டைம்ல காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டலயே அப்போ அந்த மாரி போறது
ஆ
ஆமா
அதெல்லா ஒரு தனி சந்தோஷ தா இல்ல நம்ம தோழிகள் கூட வந் து நம்ம வந்து நே படம் பாக்க போறதோ இல்ல வெளில ஹோட்டல்ல போய் உணவு கத்துல போய் சாப்பிடுறதோ இல்ல வெளில எங்கயாவது உக்காந்து பேசிட் டு இருக்கரதோ அது சாதாரணமா நம்ம பஸ்ல வந் து நாம பயணம் செய்யறது கூட வந்து ஒரு சந்தோ ஷமான ஒரு நிகழ்ச்சியா தானே இருந்துட்டு இருக்கு
ஆமா ஆமா இப்ப நாங்க நாலு பேர் இருப்போ எங்க கேங்க்ல ரெகுலரா ஜு ஜூஸ் குடிக்கிறதுக்கு போவோ எப்படின்னு ஆனா காசு இப்ப ஒரு நாளைக்கு நா குடுப்பே ஒரு நாளைக்கு ஐநூறொருத்தி அந்த மாரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரு ஓ இப்போ நானு அது அப்பல்லா பத்து ரூபாதா இருந்துச்சு ஜூஸ்சு அப்போப் இப்ப நான்னு ஒரு நாளைக்கு நான்னு நாற்பது ரூபா குடுத்து நாங்க நாலு பேர் குடிச்சிடுவோ இன்னொரு நாள் அப்டி மாத்தி மாத்தி அதே மாரி சாப்பாடுனா கூட எப்பயாவது ஒரு டைம் வெளியில போய் பிரியாணி சாப்டுவோ மாத்தி மாத்தி காசு பே பண்ணிக்கிறது நமக்கு அவங்க குடுப்பாங்க அவங்களுக்கு நம்ம குடுப்போ அந்த மாதிரி அந்த வாழ்க்கையே ரொம்ப நல்லாருக்கு இப்ப கூட நெனைச் சா ஒரு டைம் கஷ்டமா இருக்கு என்னாவா கல்யாணோ ஆனதுக்கப் ற எல்லாமே தலகீழா மாறிடுச்சு
ஆமா
ஒன்லி ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி பா இன்னு கோ கொழந்தைங்க பொறந்தா இன்னு மோச நம்மளுக்கு அந்த பேசுற டைம் கூட கெடைக்க மாட்டேங்குது கொஞ்ஜோ பசங்க பெருசாயிட்டாதா பேச முடியுதுல அந்த கொழந்தை கொஞ் ஜோ வளர அந்த தாய்ப்பால் குடிக்கிற வரைக்குமே நம்ம கொழந்தைங்கள வி ட்டு எங்கேயுமே நகர முடியரதுல்ல
ம் கண்டிப்பா ஏனா நம் எ அதாவது நம்மளோட வேலையை பாத்துட்ருக்கும் போதே கொழந்தைங்க வந்து எங்கயாவது போயிடுவாங்க ஏதாவது சேட்டை பண்ணுவாங்க
ஆமா கீழே ஏதாவது இருந்தா எடுத்து வாயில போட்டுக்கறாங்க கொஞ்ஜோ அவங்கள உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கணு
அ இருக்கிறப்ப நம்மளோட தோழிகள்ட்டயோ நண்பர்கள்ட்டயோ பேசுறதுக்கு வந்து நமக்கான நேரம் வந்து கெடைக்கவே கெடைக்காது இல்லையா
ஆமா ஆமா
ம்
நா சுத்தமா நா சொல்றது இப்பதா சாமி ஒரு டூ டேஸ்கு முன்னாடிதா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்ருந்தே
ம்
ஆ அவ மாசமா இருந்தா அப்போ
ம்
அப்போ பேசுன இப்ப கொழந்த போறந்து ஆறு மாசோ கொழந்தைக்கு அதுக்கப்பற இப்பதா ஆறு மாச கழிச்சுதா இப்பதா பேசுனனே அந்தளவுக்கு கேப்பு அ கோ அப்டியே நம்மளுக்கு அப்டியே கேப் ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அந்த மேரேஜ் ஆயிருச்சுன்னாவே எல்லாருக்கு கொஞ்சோ நா வேலையு ஒரு பக்க இருக்கு வீ ல யாராவது இருக்கறாங்களா மாமியார் மாமனார் இருக்காங்களா அ அவங்க இருக்கும் போது சே பேச முடியாது ஃப்ரீயா எல்லாத்தையு பாத்து அப்டி பேசணு
ம் ம் ம்
ம் உங்களுக்கு எப்டி நீங்க பேசுறீங்களா
ம் நாங்களும் பேசுவோ நீங்க சொல்ற மாறியே நம்ம வீட்ல யார் இருக்கா நம்ம மாமியா இருக்காங்களா மாமனார் இருக்காங்களா ஏன்னா நம்ம நம்ம தோழிகள்ட்ட வந்து ஃபோன்ல பேசறோ அப்டின்னா கூட ரொம்ப நாள் ஆனாலுமே பா இப்ப நம்ம அடிக்கடி பேசம்ன்னா கூட நம்ம ரொம்ப அர் டடிச்சு ஜாலியா பேசுவோ இல்லையா எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம கொஞ்சோ ஃப்ரீயா பேசணு
ஆமா ஆமா
அ அப்டி இருக்கிறப்ப வந்து இப்ப நம்ம மாமனாரு க்காங்க மாமியார் பக்கத்துல இருக்காங்க அப்டினாக்கா வந்து நம்மளால அந்த அளவுக்கு பேசவே முடியாது இல்லையா அதுமாரி பாத்து பாத்துதா நம்ம கணவர் இருக்காங்ளா நம்ம மாமியார் இருக் காங்களா அவங்க இல்லாத நேரத்துல கலகலன்னு பேசுவோ
ஒரு மணி நேரோ அரமண் நேரோ அப்டின்னு பேசுவோ அவங்கிட்ட அதுவே நம்ளுக்கு யாராவது பக்கத்துல இருந்தாக் ஒரு அஞ்சு நிமிஷத்திலே பேசிட்டு செரி இப்ப வேல இருக்கு ஃப்ரீ ஆயிட்டா கூப்பறே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம கால கட் பண்ணிறோ
ஆ ஆமா
அது நெறைய பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத் அத பாத்து பாத்தே நெறைய ஃப்ண்ஸ்சுங்க என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போது
ம் ஆமா செரிங்க தோழி நமக்கான நேரம் முடிஞ்சிவிட்டது மீண்டும் ஒரு அழைப்புல பேசுவோ
ஓகேங்க தோழி
ம்